ஹலோ
காதுல விழுதா ஹலோ என்னமா வாயசேகே ஆ இப்ப நல்லா கேக்குது நீங்க கொஞ்சோ ஹை ஸ்பீ ஹை ஹையா பேசுங்க
ஆ இல்லப்பா பின்னாடி நாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு
எனக்கா
ஆ வெடி வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது
இல்லேயே நா ரூம்ல தான படுத்துருக்க
அப்படியா என்னன் தெரில
ஒரு நிமிஷோ ஒரு நிமிஷ் இப்ப ஓகேவா பாரு
ம் ஆமாப்பா நின்றுடுச்சு
இல்ல நா அங்க ஃபேன் ஓடுது நா பெட்ரூம் வந்துட்ட ஹால்ல தம்பி தூங்குறான்
ஓ அப்படியா என்னன்னு தெரில என்னடா இது வெடி வெடிக்கிற மாதிரி சவுண்டு டடபுடன்
அதா ஃபேனோட அந்த ஹை ஸ்பீட்ல சூத்து ம் ம் என்னா பாப்பா தூங்கிட்டாலா
ஆமா ஏன் கேக்குறீங்க இன்னிக்கு ஒரே சண்டி
ஓஹோ என்ட இன்னொரு தம்பி பேசனாப்புல இன்னிக்கி
அப்படிங்களா அ ஆமா ஆம்பள பசங்க ரெண்டு மூணு பேரு பேசறாங்களா எனக் கு வந்து கொஞ்சோ ஜென்ஸ்ட்ட பேச கொஞ்சம் பயமா இருக்குமா
செகண்டு இயர் படிக்கிறா தம்பி
அப்டிங்களா அ அ என்ட்ட பேசனாங்க நித்திஷா யாரோ பேரு ஞாபகோ இல்ல
அ அந்த பயபுள்ள தா
ஆ பேசுனாங்களா எனக்கு பயமா இருந்துச்சு அல்லல்லா என்ன பண்றதுன் தெரி லியே பயமா இருக்கே அப்டின்னு சொல்லி
அப்படி எல்லா இல்ல இது வந்து டாஸ்க் தான அதனால பயப்படாம பேசலா நம்ப நம்பள ஃபஸ்ட் டைம் நீங்க பேசு உனக்கு பேசும்போது உனக்குசரிவர நெக்ஸ்ட் டைம் வேண்டா அவாய்ட் பண்ணிக்கல அவுங்க மெசேஜ்ல நம்பகிட்ட கேப் அப்ப அந்த புள்ள பேசிருச்சு அப்பதா நீயு சொன்ன
அப் பிடியா அப்படிங்களா ஒரு ஆளுட்ட வந் து அஞ்சு கால் வரைக்கு பேசலாமப்பா
பேசலா அதாவது நீங்க ரெண்டு கால் அ ஒருத்தவுங்க நா ரெண்டு கால் பேசனு ஃபஸ்ட்டு நா பேசிட்டு கொஞ்சோ வெயிட் பண்ணிட்டு திரும்ப கால் நீ பண்ணனு அதுக்கப்புறோ நா பண்ணனு அப்புறோ நா அந்த மாரி பேசிக்கலா ஒரே ஆள்ட பேசலாம்ப்பா கண்டினியூஸா
ஒரே ஆல்ட்ட சி ஆறு பே ஆறு தடவ கிட்ட பேசலாமாப்பா
பேசலா
எனக்கு தெரியல ஒரு ஆள்ட்ட ஒன்ஸ் தா பேசணு அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு நா நெனச்சிட்டு இருந்த அதோட ஒ புள்ள வந்து இன்னக்கி அலுதுகிட்டே என்ன தேடிக்கிட்டே அலுவுறா ஒரு மாத்ரி அழுதுட்டே இருந்துச்சு சேரி தூங்காட்டி அதோட இல்லாம இன்னிக்கி இன்னொருத்தவங்களு வந்து கால் பண்ணாங்க ம் அவங் பேரு கூட ஞாபகம் இல்லையே அவுங்களும் வந்து கேள்தா இப்போ புதுசாதா ஜாயின் பண்ணிருக்காங்களா பாவோ
ஆ இந்த பையே நித் தீஷ் என்ற புள்ளையும் வந்து பத்து நாள்தா ஆகுதா எட்நூரூபா வந்துச்சுங்க எனுக்கு அப்டின் சொ சொன்னாப்ல ஏங்கிட்ட
அவுங்க எ எத்தன ஆ ஆமாப்பா காசு வந்து கரெக்டா வந்துடுது இன்னக்கீ வந்து இன்னக்கிதா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரிடிட் ஆகிருக்கு அமௌண்ட்டு நேத்து பேசுனது நேத்து பேசுனது இன்னக்கி வந்து அமௌண்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கு
ம் ம் எனக்கு எனக்குமே வந்திருக்கு நேத்து வந்துச்சு இன்னிக்கு வந்துச்சு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஒன் வீக் ஆகும் சொன்னாங்க வந்துருச்சு செரி அதுக்குள்ள போக வேண்டா ஆ அதுக்தா சொன்னே அப் ப்றோ தம்பி கேட்டாப்ல அவுங்க என்னெல்லா ஸ்பெஷல் அப்டின்னு சொல்லி கேட்கும் போது நா சொன்னே எங்க ஊர் வந்து கடலூர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்மளுக்கு கல்லுல சில்வர் பீச் இருக்கு இங்க எங்களுக்கு பண்ரொட்டி கடல் ஆ கடலூர் டிஸ்ட்டிரிக்கு பண்ருட்டி நாங்க
ஆமாமா சொன்னீங்ளே
அதா அது எ இங்க ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கேள்வி பட்ருக்கீங்ளா
ஆ தெரியுமே அதாவ்து கேள்வி பட்ருக்கே அதாவ்து எல்லா ஊருமே கேள்வி பட்ருக்கே வந்தது கிடையாது வீட்ல வந்து வெளிய போறதுக் கே அலோ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆளு இங் ஸ்ட்ரிட்டுப்பா
இது ரொம்ப ஸ்பெஷல் பீச் சில்வர் பீச்சு கடலூர்ல சில்வர் பீச்சி ரொம்ப ஹைலைட்டு பாண்டிச்சேர்ல நெறைய பீச் பீச்சர்ஸ் இருக்கு ஆ அப்டியே அந்த ஈ ஸி யார் ஃபுல்லாவே பீச்சுதா அதுலருந்து சென்னை மகாபலிபுரோ வரக்குமே கடல்கரையோரோ ஈ ஸி யார் ரூட் டொல்றது வந்து சென்னை ட்டூ பாண்டிச்சேரி ட்டூ சென்னைக்கி ஈ ஸி ஆர் ஷாட் ரூட் ஆ கடல் ஓரமாவே டிரேவலிங் போவோ நல்லாருக்கும் கிளைமேட்டு சூப்பராருக்கும் பீச்சு பீச் ஓரமா ஒரு பஸ்சு டிராவல் பண்ணும் போது அவ்ளோ அழகாருக்கும் பாக்றதுக்கே கடலூர்ல உம் சொல்லுங்க
லாங் ட்ரைவ் பண்ணனு ட்ரைவிங் போணும் ஹஸ்பண்டோட இந்த மாதிரி ஃபேம்மிலி அந்த மாதிரி போகணும்னு சொல்லி ட்டா ஆச ஆனா வந்து சிச்சுவேஷன் கரெக்டா அமையாது
பசங்கெல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு பேபியா இது
ஆம்மா
அப்ப இன்னொரு பேபின்ட்டு அதுக்கப்புறோ ஃபேம்லி பிளானிங்கல்லா முடிச்சுட்டு அப்றம்தா நீங்க லாங் ட்ரைவ்லாம் போலா இல்ல ஒ ஒரு ஒரு பேபி போது அப்டினா
ஆமா இந்த குட்டிய வச்சுக்கிட்டு கொஞ்சோ வந்து கஷ் டமா தா இருக்கு
எனக்கு கல்யாணான உடனே ஃபஸ்ட் பைய ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கு நாங்க எங்கயு வெளில போக மாட்டோ எங்கயு போக முடியாதுல கொழந்தைய வந்து ரொம்ப இது பண்ண முடியாது அதுங்களுக்கு காத் அதுங்களுக்கு கச கச ன்னு இருந்தா புடிக்காது அப்றோ வந்து அழுதுகிட்டே இருக்கு கூட்டோ புடிக்காது காத்து இல்லனா கொழந்தைங்களுக்கு புடிக்காது இல்லயா அதனால நா எங்கயு போக மாட்டே பா வீட்லயே தா புள்ளைக்கு மூணு வயசு ஆனதுக்கு அப்றோமா தா ஸ்கூல் மூணு வயசு கம்ப்ளீட்டா ஸ்கூல்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க
அப்டியா நாலு வயசுலல்லா சேக்கணுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்கள
மே வந்து பர்டே மே கம்ப்ளீடட் மூணு வயசு வந்து கம்ப்ளீடட்டு ஜூன் பாத்தீங்கன்னா அவக்கு நாலாவது வயசு ஸ்டாடிங்
ம் ம் ம்
அந்த மாரி அவனுக்கு அந்த மாரி வந்துச்சு அதனால அந்த மே மாசமே வந்து ப பர்த்டே வந்து அவக்கு முஞ்சிச்சு மூணு வயசு கம்ப்ளீட் ஆயிடுதுல்ல ஜூன் மாசோ போகு போது நாலாது வயசு ஸ்டார்ட் ஆயிடு மூணு வயசு ஒரு மாச ஆயிடுதுல்ல அப்டி ஜாயின் பண்ணிட்டாச்சு அதுக்கப்பறோ வந்து நாங்க லீவுக்கு லீவுக்கு ஏப்ரல் மே லீவ் வருது இல்லயா டூர் போயிடுவோ எல்லா ஊரும் போயிட்டோ நாங்க அதுக்கப்பறமா தா ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம்
நா கொடைக்கானல் வந்து போயிருக்கே ஹஸ்பண்டோட அது வந்து பேபி பொறந்தொன்ன இல்ல பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி
முன்னாடி அ
அ மின்னாடி வந்து ஒரு தரவ போனது போனே ஒரு ஒரு பத்து நாள் அந்த மாரி அழச்சிட்டு போவாங்களான்னு பாத்தா ஒரு ரெண்டு நாள்ல அழச்சிட்டு வ விட்டாங்க சுத்திய காம்ச்சுட்டு அப்டியே போயிட்டு வயநாடு போலா அப்டிங்கற மாரி சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்போதா வந்து அந்த டைமிங்ல தா வயநாடுல வெள்ளோ அப்டிங்கற மாதிரில்லா சொல்லிட்டு வந்துருந்துச்சு ஆமா அ நிலசரிவு வயநாடுகிட்ட அப்டிங்கற மாரி சொல்லிட்டு அதோட வந்து கோயமுத்தூர் பிளாக் தண்டரோடு அப்டியே திரும்பியாச்சு
பிளாக் தண்டர் நா போனது இல்ல சென்னையல கூட போனதே இல்ல ஆனா போணுனு ஆச
பிளாக் தெண்டர் அந்த அளவு இல்லப்பா ஒண்டர்லாக்கு போணும்னு எனக் ஆச ஒண்டர்லாக்கு ரைடுக்கா இப்பவே வந்து போணு அப்டிங்கற மாரி ஆச வாட்டர் ரைடும் நறைய இருக்கு தொட்டியு நறைய இருக்கு அதுக்ல்லா வந்து
பசங்கள இட்டுட்டு நா போனதே இல்ல இங்க பாண்டிசேரில அத மாரி பிளாக் தண்டர்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு வெகேஷனுக்கு போட்டிருந்தாங்க அதுமே போல அ சுச்சுவேஷன் சரியில்லாம நா போலயா அதனால ச் அப்டயே சேரி அப்டின்னு விட்டுட்ட நானு
ஆமா நெக்ஸ்ட் டைம் வேணா போய் திட்டுவாங்க ஒ பிளாக் தண்டர் வந்து எப்டினா நாங்க போயி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ரைடு வாட்டர் ரைடு ஃபுல்லா முடிச்சாச்சு முடிச்சிட்டு கெளம்பிற் அ டைமிங்ல சேரி சும்மா போய் சுத்தி பாக்கலா அப்டிங்கிற மாரி சொல்லிட் டுதா போனோ பின்பக்க போய் பாத்தா அங்க பஞ்சி ஜம்பிங்கு ஸ்கை ட்ரைவிங்கு எல்லாமே இருக்குப்பா பாத்துட்டு வந்து ஷாக் ஆயிடுச் சு என்னடா இது மிஸ் பண்ணியாச்சே ஏனா வந்து அது மூட கிளோஸ் பண்ண போற டைமிங்கு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க யா ஆ முடிஞ்சிடுச்சு இந்த டைமிங்க வேஸ் பண்ணியாச்சே அப்டின்னு சொல்டு பய எனக்கு அதெல்லா ஆச வஞ்ஜியே ஜம்ப்பு அந்த மாரி சொல்லிட்டு ஆ ஹ இருக்குது அழகா அப்பா வந்து போலான் சொல்லிட்டு ஆச போயு வந்து அந்த வாய்ப்ப வந்து தவற விட்டாச்சு பாத்தீங்களா அது வந் து ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போயிட்டு வருபோது எனக்கு வந்து டிவில எல்லா பாத்திருக்கோ இந்த இன்ஸ்டாகிராம்ல ல்லா பாத்திருக்கோ கொண்ருக்கோ அந்த மாதிரி வந்து ஆச என்ன டைமிங்க இல்லப்பா இல்லப்பா இன்னு வந்து எயிட் தேட்டி தா ஆகுது எயிட் தேட்டி நீங்க தூங்கலயாப்பா என்ன டைமிங்கு படு
எய்ட் ஃபார்ட்டி டூன்னு வருது டைம் நம்மளுக்கு தெரியலயே ஒரு டைம் அதுவா கட்டாகுமா இல்ல நம்மளா கண்டினியூஸா பேசிட்டே இரு
இல்ல இல்லப்பா நம்ம வந்து பன்னெண்டு நிமிஷத்துல வந்து கட் ஆயிடு
ஆ
அது நம்ம பத்து நிமிஷோ கழிச்சு கட் பண்ணிட்டு நம்ம திரும்ப கூட வந்து வேணா போட்டுக்கலா இந்த தடவ நா போட்டேனா நீங்க போட்டீங்களா நாந்தான போட் டே இல்ல இல்ல நீங்க போட்டீங்களா செரி ஓகே ஓகேப்பா நா அடுத்த தடவ வந்து ஒரு டென் மினிட்ஸ் அ முடியட்டு பத்து நிமிஷோ முடிஞ்சோன கட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து கால்ல வந்து இதுங்களா தூங்கலியா நீங்க பிள்ளைங்கல்லா தூங்கியாச்சா
எல்லா தூங்கியாச்சு நா அந்த பத்து மணி இன்னிக்கி இன்னிக்கி எந்த காலுமே நா பேசவே இல்லப்பா கொஞ்ச ஒர்க் கு மூணு மணி வரைக்கு அப்பறோ கம்பெனி வேல முடிக்கிறதுக்கு மணி அ ஏழு ஏழ் ர ஆயிடுச்சு அதுக்கப்பறோ உக்காந்து முந்திரி எல்லா கொஞ்சோ ரெடி பண்ணே அத எடுத்து அது து கொஞ்சோ சுத்தம் பண்ணி எல்லாத்தையு டப்பால போட்டுட்டே இருந்தா பசங்க எல்லா சாப்டாங்க எல்லா முடிஞ்சு மணி ஓ பத்தாயிடுச்சி அதுக்கப்பறோ தா நா இந்த இது வாட்ஸ்சப் உள்ளே வந்து யாராவது ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேக்குபோது அந்த தம்பி வ ந்து அவ கொஞ்ச ஆயிருச்சனா அது பத்தர ஆயிடுச்சு பத்தர ப பட் தியே எனக்கு வேற குரூப்ல ம் கேக்குறதுக்கு வேற கொஞ்சோ எப்டி சொல்றது என்ன இவுங்க இந்த டைம்ல இந்த டைம்ல வந்து கேக்குறாங்களே இல்ல குரூப்ல வந்து ஹண்ட்ரட் பேரு இருக்காங்க இப்ப நம்ம கண்டி இதுக்கப்பறோ நம்ம பேசி ஒரு ரு ஒரு நாலஞ்சு பேரு வந்து நம்ம லேடிஸ் வந்து பழக்க வச்சுக்கிட்டோன அது பிரெச்சன இல்ல நம்மளுக்கு குரூப்ல போக வேண்டா தனியாவே வாட்ஸ்அப்ல நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிக்கிட்டு செரி பேசிலா அது இல்ல இது போ நானுமே இது வரைக்கு குரூப்ல யாரிட்டயு பேசல உங்கள்ட்ட தா ஃபஸ்ட் டைம் பேசிருக்கே
நானு புதுசு தம் ப்பா எனக்கு தெரியாது உங் நீங்க இன்னொரு பொண்ணு அபிநயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரெண்டு மூணு பேரு
பேசல அவுங்கள்ட்ட
அப்பிடியா அபிநயா வந்து பேசுன
பார்த்தாட்ட தா கண்டினியூஸா நா பேசுவே இப்ப அவருக்கு அவர் வே
ஆனா கேல்லா ஃபாயா
பாய் தா அவர் குரூப்புல ஒரு முக்கியமான அவர் தா என்ன இந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டாரு
பார்த்திபண்ணா பார்த்தாவா பார்த்த சாரதியா ஓ ஆமாப்பா அந்த அட்மின்னின்னு சொல்லிட் ட்டு போட்ருப்பாங்கல இருப்பா இருங்கப்பா கட் பண்ணிறே பத்து நிமிஷோ ஆயிடுச்சு கட் பண்ணிட் ட்டு நா அடிக்கிறே ம்